ஒன்னு இல்ல ஃபோன்ல பழைய ஃபோட்டோஸ் பாத்துட்டு இருந்த
என்னா ஃபோட்டோ
அதா நம்ம ஃபெஸ்டிவல் டைம் அப்போ எடுப்போல்ல ஃபோட்டோஸ்லா அதலா பா த்துட்டு இருந்தே பழைய ஞாபகம்லா வந்துச்சு
ஆ அந்த டைம் அந்த டைம் அந்த ஃபெஸ்டிவல் டைம் வந்தாலே ஒரு வேற மாதிரி சந்தோஷமா இருக்குல நம்பளுக்கு
அதுதா வீடு ரொம்ப ஜாலியா இருக்கு எல்லாரு பிஸியா வேற இரு ப்போ அன்னைக்கு வேலயா
முன்னாடியே வீட்ட நம்மது நல்லா சுத்தம் பண்ட்டு ஆரம்புடிச்சுடு வாங்கல
ஆமா அந்த சுத்தம் பண்றதுக்குள்ள பாதி நேரோ போயிடு எனர்ஜி எல்லா வேஸ்ட் ஆயிடு
ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்பறோ வீட்ட புதுசா புதுசா மாறிடுல்ல அது இன்னும் சூப்பரா இருக்கும் வீடு பா கத்துக்கே
ஆமா எல்லா முடிச்சுட்டு சாயந்தரோ லைட்டு போட்டா செமையா அழகா இருக்குல்ல
ஆமா எனக்கு அந்த வாஸ்னே ரொம்ப புடிக்கு அந்த வீடு நம்ப புதுசா இருந்தா ஒரு வாஸ்ன வருல்ல அது எனக்கு ரொம்ப புடிக்கு
என்ன வாசன சொல்ற நீனு
புதுசா வாங்குற ட்ரெஸ்ஸு வாஸ்ன அப்புறோ சாப்பாடு வாஸ்ன வீட்ல போட்டா அந்த பூ வாஸ்ன எல்லா அந்த மிக்ஸ் ஆகி ஒரு மாரி பெஸ்டிவல் ஃபீல் வருல்ல அத சொல்றே நானு
அதுவா அது உண்மையாவே நல்ல ஃபீலிங்கா தா இருக்கு செம வாசனையா இருக்குல்ல
ஆமா ஆமா பெஃஸ்டிவல் வருபோதுல்லா தெரிஞ்சினாவே ஒரு எக்சைட்மெண்டட் ஆயிடுவே நால்லா அது நல்லா இருக்கு
ஆமா எனக்கு ஸ்கூல் டைம்ல அந்த மாதிரி பெஃபஸ்டிவல் லீவ் டை லீவ்லா விடுவாங்கல்ல அப்போ வரும்போது ரொம்ப ஒரு மாரி புன்னகையா இருப்பே நானு
ஓஹோ போ லீவ் கெடைக்கிறதே ஒரு சந்தோஷந்தா அது இந்த ஃஸ்டிவல் டைம் லீவ் கெடைக்கிறதுல்லா ரொம்ப ஹாப்பியா இருக்கு
ஆனா அத விட சந்தோஷோ எதுன் பாத்தா புது ட்ரெஸ் கெடைக்குல்ல நமக்கு
அதுக்காகதா எல்லாரு வெயிட் பண்ணுவோ எப்படா நம்ம வீட்ல வாங்கி தருவாங்க எங்க அப்பா எல்லா எப்டி தெரியுமா இன்னைக்கு கேட்டா நாளைக்கு வாங்கி தர இன்னைக்கு கேட்டா நாளைக்கு வாங்கி தர நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு சொல்லி இப்டியே போயிடுவாரு எங்க அப்பா ஆனா வாங்கியே தரமாட்டாரு கடசி வெரிக்கு
எங்க வீட்டுல எல்லா வாங்கி தந்துருவாங்க உடனே அது வாங்கி தந்தோடனே நா கண்ணாடி முன்னாடி போ போட்டோ எடுக்கறது போட்டுக்கிட்டு அதெல்லா பாப்பே நானு நின்னு கண்ணாடி முன்னாடி பார்த்து என்ன ரசிச்சுட்டு இருப்பே
சில பேர்லா ரெண்டு மூண் நாளு முன்னாடியே ட்ரை பண்ணிடுவாங்க நம்ப கண்ணாடி முன்னாடி போட்டு போட்டோலா எடுத்து அத வந்து ஷேர் வேற பண்ணுவாங்க அங்கங்க ஷேர் பண்ணி நல்லா இருக்கா அப்பதா நா இன்னைக்கு இத பெஸ்டிவல் டைம்ல போட போறே அப்டிலா வேற பண்ணுவாங்க இன்னு சூப்பரா இருக்கு அவங்க ஆமா நீ போடுன்னு சொன்னாதா போடுவாங்க சில பேர்லா
நானு அப்டிதா பண்ணுவே ட்ரெஸ் எல்லா போட்டு பாத்துட்டு அதுக்கு என்ன செயின் போடலா என்ன கம்பல் போல்லா அப்டினு மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி ஒன்னொண்ணு பாத்து பாத்து போடுவே நானு
அப்றோ அந்த ஃபெஸ்டிவல் டைம் எல்லா வந்து நம்ம காலையில சீக்கிரமா எழு எழுப்புவாங்க எழுந்துரு குளி குளிச்சிட்டு வா சீக்கிறோ இன்னைக்கு வந்து விசேஷோ வீட்ல பெஃபெஸ்டிவல் வா அப்டின்ட்டு கூப்பிடுவாங்கலா
ஆமா ஆமா அணிக்குன்னு பாத்துதா நல்லா தூக்கமா வரு எழுந்துக்கவே முடியாது ஐயோ எழு அனுபுறாங்களே அப்டின்னு இருக்கு வேற
ஆமா வெளியே பாத்தா எல்லாரு ரெடி ஆகி இருப்பாங்க நீ மட்டுதா இன்னு ரெடி ஆகல அப்டின்னு வேற திட்டுவாங்க வீட்ல என்ன பண்றது ரெடி ஆகி தானே ஆகணு
ஆமா ஆ இன்னு எழுந்துக்காம இருந்தா அது வேற பாட்டு வேற போடுவாங்க டி வில போட்டு எழுப்பி வுடுவாங்க வேற
அந்த கால்ல வைப்ரேஷன் இருக்கே அது வேற லெவல்லு எங்க வீட்டுல ஃப்ரைடே ஆனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரே சாமி பாட்டுதா போவோ வீட்ல ஆனா இந்த ஃபெஸ்டிவல் டைம் வச்சுக்கப்ப பொங்கல்னா பொங்கல் சாங் இப்ப தீபாவாளின்னா சாங்ஸ் இல்லல்ல அந்த ஏதாச்சு ஒரு பாட்டு ஏதாவது வைப்பாங்க நா ஏதாச்சு ஹீரோ பாட்டு அந்த மாரி ஏதாவுது வச்சு விடுவாங்க டி வியில
ஆமா ஆமா அன்னைக்கு அம்மாவை வந்து நம்ம கையிலயே புடிக்க முடியாது ஃபுல்லா பிஸியா இருப்பாங்கல்ல கி சென்ல வேற
ஆமா அன்னைக்கு அம்மாக்கு நெறைய வேல இருக்கும்ல ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லா டேபிள் ஃபுல்லா இருக்கு அதெல்லா செஞ்சுட் இருப்பாங்க அவுங்களுக் அவ்ளோ வேல இருக்கு அப்றோ அதர்சோ முறுக்கு பணியாரோ இதெல்லா சுடணோ அந்த வேல வேற இருக்கு அது ஜாலியா செஞ்சுட்ருப்பாங்க அவுங்க
ஆமா அது வேற நமக்குதா செய்றாங்க அது வேற நம்ம சாப்புடணோ அது சாப்ட சாப்ட நிறுத் தவே முடியாது அவ்ளோ சூப்பரா இருக்கோ பணியாரோ அதெல்லா
ஃபெஸ்டிவல் முடிஞ்சதே டைட் போறேன்னு சொல்லுவாங்க டைட்டு போறே அப்டின்ட்டு சொல்லிடுவாங்கள்ள
ஆனா அடுத்த நாளு நல்லா ஸ்வீட் சாப்டுவாங்களே டயட் டயட்டுன்னு சொல்லிட்டு
ஓஹோ அதுதா நடக்கு எங்க வீட்லயு அதேதா எங்க வீட்லயு அதே மாதிரிதா நடக்குமே எப்பமே நாளைக்கு இன்னிக்கி சாப்டக்கூடாது சொல்ட்டு நாளைக் பாத்தா அவுங்க தனியா எத்சத்து சாப்ட்டுட்டு இருப்பாங் தட்டு நெறைய எல்லாமே அடுக்கி வெச்சிதா சாப்டுவாங்க எனக்கு இது பிடிக்கு அது பிடிக்குன் சொல்லிட்டு
அப்படியா செரி உனக்கு என்ன பார்ட்டி ஃபெஸ்டிவல்லா ரொம்ப புடிக்கு
எனக்கு ஈவினிங் டைம்ல வந்து இந்த தீபாவளி செலப்ரேஷனு அதுவு நைட்ல வெடிக்கிறாங்கல்ல அந்த பட்டாஸ் தா ரொம்ப க்ரக்கர்ஸ்ல்லா எனக்கு ரொம்ப புடிக்கு இந்த மார்னிங் வெடிக்கிற பட்டாஸ்லா எனக்கு ரொம்போ அவ்ளோ இதுவே கெடயாது
ஏ உனக்கு ஈவினிங் டைம் ரொம்போ புடிக்குன்ற
அதுதா என்ஜாய்மெண்ட்டா இருக்கு எல்லாரு வெளிய வருவாங்க நல்லா ரெடியாகி போட்டோ எடுத்து பேசிட்டே இருப்பாங்க அந்த க்ரௌட் ஃபீல் ரொம்ப இப்ப ரொம்ப அப்டியே நல்லா இருக்கு அதாது பட்டாசு வெடிப்பாங்க அங்கங்க ஓடுவாங்க எல்லாரு டமால்னு சத்தோ அதெல்லா எனக்கு ரொம்ப புடிக்கு
ஆனா அந்த நாள்ல ரொம்ப ஹாப்பியா இருப்போல நம்ம அப்டி இருக்கதுனால
டென்ஷன் கூட கொஞ்சோ குறைஞ்சுடு தெரியுமா எனக்கு அந்த டைமு நம்ம ஹாப்பியாவு இருப்போமா ஆனா அந்த அந்த ஃபெஸ்டிவல் டைம் வர சொல்ல அந்த டென்ஷனே இருக்காது எனக்கு கொஞ்சோ கெறைஞ்சிடு
எங்க வீட்லயு அப்டிதா டென்ஷன் எதுமே இருக்காது ரிலேட்டிவ்ஸ்ல்லா கால் பண்ணுவாங்க நல்லா சந்தோஷமா பேசிட்டு இருப்போ வீடியோ கால்ல ட்ரெஸ் எல்லா காட்டிட்டு ஜாலியா இருக்கு அன்னைக்கி
என்ன சாப்பாடுன்னு கேப்பாங்க சில கால்ல எல்லா ஆஃப்நவர் தா போய் ஆஃப்நவர்ல போயிரு ஆனா ஃபெஸ்டிவெல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் தா முதல்ல ஞாபகோ வரு அது எல்லாரு கால் பேசுன்ன வச்சுகோ அந்த டைம்மு கால் பண்ணி ஹாப்பி பொங்கல் அப்பல்லா சொன்னேனா அது இன்னு சூப்பரா இருக்கோ அந்த மா ர்னிங்கே நம்மளுக்கு வந்து எல்லா மெசேஜு வந்துரு இந்மாரி ஹாப்பி பொங்கல் குட் மார்னிங் அந்த மாரி வர சொல்ல அது பாக்க சொல்லவே ஓகே இனி ஃபெஸ்டிவல் டைம்மா அப்டின் சொல்ட்டு அது இன்னு எஃஸைட்மெண்டா இருக்கோ
ஆமா ஆமா மத்த நாள்லல்லா ரொம்ப பேசமாட்டாங்க ஆனா அன்னைக்கு மட்டும் தூர த்துல சொந்தோ காரங்க எல்லாருமே கால் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க அது ரொம்ப ஸ்பெஷல் டேவாவே மாறிடு அன்னிக்கி
ஆமா ஆமா சின்ன வயசுல நம்ம பட்டாசு வெடிக்கிற ஞாபகோல்லா இருக்கா உனக்கு அது வேற லெவல் ஃபீல் அப்பா வந்து குட்டி குட்டி பட்டாசா வாங்கி தருவாங்களா
இருக்கே ஆரம்பத்துல பயமா இருக்கோ எனக்கு பட்டாசுனா வெளிலயே நா போ மாட்டே எங்க அக்காதா வெடிப்பா பட்டாசுலா ஆனா இப்போ ஏதோ கொஞ்சோ பரவால்ல
அது கொஞ்சோ நா அப்றோ நம்ம கொஞ்சோ போல்டா இருந்துட்டோ வெச்சுக்கோ அது சரியாயிடு அது ஒண்ணுமே ஆகாது ஆனா சவுண்டு் கேட்டாலே இன்னு கொஞ்சோ பயமா இருக்கோ எனக்கு ஐயோ ஏதா பெரிய வெடினா அது ரொம்ப பயமா இருக்கோ செரி இதாவ்து ஓகேவா இருந்ததுன்னா செரி ஓகே பரவால்ல பாத்துக்கலா அப்டின்னு சொல்ட்டு வெடிக்லா என் தங்கச்சி எல்லாம் ரொம்ப பயப்படும் ரொம்ப மோசம் அது
ஆனா ஒரு சில பேர் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க எங்க அக்கா எல்லாம் கையிலேயே வச்சு வெடிப்பா அப்டி தூக்கி போடுவா என் மேல அதெல்லாம் ரொம்ப எனக்கு பயமா இருக்கும் அவ பண்றதெல்லாம் பா க்கும் போதே
அது ஒரு ஜாலில அதனால தூக்கி தூக்கி போட்டு வெடிக்லாம் ஆனா இந்த நைட் டைம்ல இந்த க கம்பி மாத்தாப்ப சொல்லுவாங்களே அது எல்லாருக்கும் பிடிக்கும் தெரியுமா அத அப்டி காம்ச்சு ஓ இந்த ஓஷேப்ல எல்லா இது பண்ணி சுத்திட்டு அது இன்னும் சூப்பரா இருக்கும் எனக்கு அதுதா எங்க அப்பாவும் நானும் ஒரே கையில வச்சு எங்க அப்பாவும் நானும் இப்படி சுத்துவோம் மூனு அப்புறம் என் தங்கச்சி மேல தூக் தூக்கி போட்டருவோம்
ஆனா நான் அது மட்டும் தான் வெடிப்பேனே மத்ததெல்லாம் எதுவுமே வெடிக்க மாட்டேன் நைட் டைம்ல வர கம்பி மத்தாப் மட்டும்தான் நா வெடிப்பேனே வேற எதுவுமே நான் வெடிக்க மாட்டேன் கொழந்த மாரி பண்ணுவ நான அந்த தீபாவளி வந்தாலே
அது பண்ண சொல்ல வந்து போட்டோ எடுத்தா அதுதான் பெஸ்ட்டு உடனே போஸ்ட் அது இதுன்னு போடுவாங்க அந்த போட்டோ எடுக்ற அந்த லைட்டிங் எஃபெக்ட் ஃபேஸ்ல அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்
நானும் நிறைய போட்டோ எடுத்துப்பேன் எடுத்துட்டு ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு நெறைய ஸ்டேட்டஸ் வச் வச்சுட்டு சாங் எல்லா போட்டுட்டு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு ஒரே ஹாப்பியா இருப்பேன் அன்னைக்கெல்லா நானு
அந்த நாள் தா ஃபோன் ஃபுல்லா பிஸியா இருக்கும் சார்ஜ் கூட சீக்கிரமா போயிடும் ஃபெஸ்டிவல் டேஸ்ல எடுத்த கேண்டட் போட்டோஸ் தா அத பாத்தாலே அதிகமா பிடிக்கும் எனக்கு எப்பனா ஒரு நம்ம மெமரிஸா பாப்போம்ல கேலரியில அது இன்னும் சூப்பரா இருக்கும்
ஆமா அப்புறம் அது நினைவா நம்ம பாக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் ஏதோ ந ச்சுரலாக நம்ம சிரிச்சு போட்டோ எடுத்தா மாரியே இருக்கும் அது பாக்கும்போது மைண்ட்ல அப்டியே நின்று நமக்கு எல்லாமே
சில மெமரிஸ் ஃபோட்டோலா இல்லாமலே மைண்ட்ல இருக்கு யோ இது நம்ம இப்ப எடுத்தோ ஓ இது அன்னைக்கு எடுத்தோல்ல இந்த டேட்ல எடுத்தோ அந்த மெமரிஸ் வந்துட்டே இருக்கு அந்த மெமரிஸ் காட்றதுக்கு தா அந்த ஃபோனு ஃபோன்ல என்னன்ன கண்டு புச்சிருக்காங்க பாரே
ஆனா இப்ப ஏதோ கொஞ்ச கொறஞ்சா மாரியே இருக்குல்ல இப்டி இருக்க ஃபெஸ்டிவெல்லா எல்லாரு பிஸி ஆயிட்டாங்க போல
ஆமாமா அது ஆமா எல்லாரு பிஸி இல்ல ஆனால ஃபெஸ்டிவல் வந்தா எப்டி சொல்றது ஸ்பெண்ட் பண்ண ஸ்பெண்ட் பண்றதுக்கே ட்ரை பண்ணுவாங்க ச சில பேர்லா அதுதா வேல இருக்கு எதுமே பண்ண முடியாது வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க வீட்லையு எது செய்ய முடியாது அவ்ளோ எதுவா இருக்கு
உனக்கு ஃபெஸ்டிவல் டைம்ல ஷாப்பிங்லா போக புடிக்குமா
ஆ போகுதே பெஃபஸ்டிவல் டைம்னா கண்டிப்பா ட்ரெஸ் எடுத்தாகனு அப்புறோ அங்கேயே ஓட்டல்லயே சாப்ட்ருவோ நாங்க சாப்ட்டுட்டு வீட்டுக்கு வந்துருவோ சாப்ட்டுட்டு பட்டாசு எல்லா வாங்கிட்டு வண்டில வந்துட்டு திருப்பி அடுத்த நாள் கால்ல எழுந்து புது ட்ரெஸ் போட்டுட்டு பட்டாஸ்லா வெடிச்சி ட்டு எல்லாமே எங்க வீட்ல பலகாரல்லமா அம்மியே எங்க அம்மா செய்வாங்க அதெல்லா சாப்ட்டுட்டு ஜாலியா நாங்க இருப்போ அன்னைக்கு டே ஃபுல்லா செம்ம ஹாப்பியா போகு எங்களுக்கு உனக்கு
எங்க வீட்லயு அப்டிதா நல்லா ட்ரெஸ்லா போட்டுட்டு நல்லா கூட்டமா இருக்கு ரோடெல்லா வெளியெல்லா போய்ட்டு வருவோ அன்னைக்கு செம்ம ஹப்பியா இருக்கு
ஆமா ஆமா அந்த மாரி வராது எப்பமே செரி இன்னு கொஞ்ச நேரோ இந்த டாபிக் அப்டியே நம்ம பேசிட்டே இருந்தா வச்சுக்கோ போய்ன்னே இருக்கு நம்ம அப்றமா நம்ம மெமரிஸ்கே எண்டு நம் முடிவே இல்லாத மாரி ஆய்டு செரி சென்னா வெச்சிட்டா பாய் பாய்
பாய் பாய்